ந வணக்கம் நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கேங்க நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கேங்க சாப்ட்டீங்ளா
ஆயிட்த்துமா சாப்பாடாயச்சு இன்னைக்கி தக்காளி சாதோ தயிர் சாதோ வடா
ஓ இங்கே வந்து எலும்புச்சை சாதம் சுண்டல் பொரியல் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியலுங்க
சேரி
இன்னிக்கி ஷீரடி வந்து நம்ப ஆ சொந்தமா நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்மளே போற மாரி இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணு அப்டிங்கறத பத்தி உங்ககிட்ட அ பேஸ்லா அப்டின் சொல்லிட்டு கூப்டுருந்தங்க ஆ அதுல ஒரு இதுல வந்து நம்ம பாத்தோ ஆக்சுலா வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலருந்து ஷீரடி ரயில் கட்டணமே வ வந்துட்டு அறநூற்றி நாப்பது ரூவா தா போட்ருக்காங்க
ம்
அப்ப நமக்கு கோயம்பத்தூர்லருந்து போகும்போது உங்களுக்கு ஒரு எழுநூறு டு எட்நூறு ரூபாய் அவ்ளோதா வந்துட்டு து வருது
செரி
ஆ அப்ப வந்து நம்ம போய்ட்டு வர்றது வந்து நம்ம ட்ரெய்ன் டிக்கெட் வந்து புக் பண் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க அவுங்க வந்து என்ன சொன்னாங்க அப்டின் னா போறவலேலா பூனே வரைக்கியு தா நமக்கு ட்ரெய்ன் போகு இல்லன்னா டவுன் டாப் அப்டிங்கற ஒரு எடத்துல வந்து கடந்துதா அந்த ட்ரெய்ன் வந்து நமக்கு போகு லோக்மான்னியத்துல ட்ரெயினு அப்ப அவுங்க வந்து டவ்ன் ட்ல எறங்கி வேணாலு நீங்க ஷீரடி வந்துக்லா இல்லேன்னா பூனேல அ எறங்கி வாயினாலு நீங்க ஷீரடி வந்துக் க்கலா சொல்லிட்டு நமக்கு ரெண்டு வழிமுறைகள் வந்து சொல்றாங்க
செரி
ஆ இப்ப அங்கருந்து நம்ம அந்த டவுன்லந்து ஷீரடில அந்த பூனேல இருந்து நம்ம ப்ப ஷீரடிக்கி ட்ரா நம்ம ஒரு ரெண்டு பேரு அல்லது மூணு பேர் தா போறோ அப்டின்னா நமக்கு டிரவல்ஸ் ல புக் பண்ணிக்கிறது வந்து சிறந்ததுங்க இப்ப நம்ம ஒரு பத்தொம்பது பேரு ஆ அது மட்டு நம்ம இன்னு அந்த இது மட்டு விசாரிக்க வேண்டியது இருக்கு அவுங்க எப்டி சொன்னாங்கன்னா இப்ப என்னோடைய தங்கச்சி வந்து ஒரு பத்தொன்பது பேர் து ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி இருந்தது
செரி
வேற ஒருத்தரோட தலைமையில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க ஒரு இருவது பேத்த ஏற்பாடு பண்ணுங்க நாங்க உங்களுக் கு உங்களுடைய டிக்கெட்ல ஏதாது கம்மி பண்ணி தரோங்கற மாதிரி மொதல்ல பேசிருக்காங்க இல்லன்னா உங்ளுக்கு உங்களுடைய வேலைக்கி ஏதாது ஒரு சின்னதா கூலி தர மாதிரி சொல்லி ட்டு இப்ப எல்லா ஏற் பாடு பண்ணுனதுக்கு அப்றோ அந்த மாதிரி எதுவு தர முடியாது
ஐயய்யோ ம்
சொல்லிருக்காங்க ஆனா என்னுடைய தங்கை இந்த மாரி செய்ய போறது தெரிஞ்சப்பவே நா வந்து சொன்னே ஏனா நா ஒரு தடவ ரெண்டு தடவ அந்த க்ரூப் மூலமா நா போயிருக்கே போனப்பவே அவங் க வந்து மொதல் தடவ பெருசா தெரியல ரெண்டா தடவையே வந்து அவங்க பணத்துக்கு தா அதிக முக்கியத்துவோ குடுக்குற மாதிரி அத ஒரு தொழிலா பண்ற மாதிரி எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அதனால அவங்களுக் குள்ள அது ஒரு நெறைய மனமாற்றம் இருக்கு நீ கவனமா எடுத்து பண்ணு ஆ எனக் எதுக் எதுக்கு நீ இத கொஞ்சோ ஆராய்ச்சி பண்ணி பண்றது சரியா இருக்கு அப்டின் நா சொல்லிருந்தே பட் இருந்தா லு அவ அவளுக்கு என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்க இருந்தாலு அவங்க மேல இருக்கிற நம்பிக்கேல அப்டி எல்லா இருக்காதுக்கா அப்டிங்கற மாரி தொடர்ந்து அந்த பணிய பண்ணிட்ருந்தா அப்றோ நேத்து பாத்தீங்கன்னா திடீர்னு கூப்ட்டு இந்த மாதிரி சொல்றாங்கக்கானா நா ஒனக்கு நாளு நாளைக்கு முன்னாடி தயே எச்சரிச்சே ஆனால ஒன்னு பிரச் சன இல்ல இப்ப எல்லாத்தோட பணமு உன்னுடைய கைல தான இருக் கு தெளிவா பேசு
ம்
உன்னுடைய உழைப்புக்கு ஏதாவது கூலி குடுத்தாங்கன்னா நீ வந்து கூட்டிட்டு போ இல்ல அப்டி ஏன்னா இந்த பணிய வந்து நீ தனியா எடுத்து செய்றதுக்கு வந்து கத்துக்கோ அதுக்கான காலகட்டோ வந்துருச்சி நீ தனியா எடுத்து செஞ்சி பழகு இன்னொருத்தர ஏமாத் றாங்கன்னு தெரிஞ்சு நம்ம போய் வந்து ஏமாந்துட்டு இருக்க கூடாது கு அப்டி சொல்லிட்டு சொன்னேங்க பத்தொன்பது பேர் அல்லது இருபது பேர் போறோ அப்டின்னா பூனே டூ ஷீரடி வந்து என்ன சொல்றாங்கன்னா பதினாறாயிரோ சொல்றாங்க
அப்பா ஆ
இருவது பேரு கொண்ட வேனுக்கு வந்து சொல்றாங்க அது மட்டு எனக்கு ஏதோ கொஞ்சோ அதிகமா தெரியுது ஏன்னா அவரோட சொந்த வண்டில அவர் பண்றாரான்னு தெரியல ஒரு நபர் கிட்ட பேஸ்னே அவரு வேற யாராது கிட் ட அரேஞ்ச் பண்ணி தரப்ப இவரு கொஞ்சோ பணம் கூடுதலா வச்சிக்கிறாரோ அப்டிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோ உதிக்குது செரி பாப்போ பட் ஆனா வந்து நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டு வந்து அவங்க ரெடி பண்ணி தர்றாங்க ஒரு நாளைக்கி இரநூத்தி எழுவது ரூவா சொல்றாங்க
ஆஹ
ஒரு ஒரு நாளைக்கி ஆ காலேல நாலு இட்லி ஒரு ஊத்தாப் பம் ஆ மதியோ ஃபுல் மீல்ஸ்ங்க சாய்ந்த அப்றோ நைட் வந்து பாத்தீங்கன்னா நாலு சப்பாத்தி
ஓ
அப்படி வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து நம்ம எங்க ரூம் எடுத்துருக்றமோ அங்க வந்து குடுத்து டுவோ
ரூம் வசதி அவங்க பண்ணி தராங்களா நம்ப பாத்துக்கணுமா
இல்லல்லைங்க ரூம் இது வந்து அங்க தமிழ் உணவு செஞ்சி குடுக்றவருடை ய நம்பர் நீங்க கூட அன்னக்கி எனக்கு ஒரு வீடியோ அனுப்ச்சீங்க ஞாபகோ இருக்கா ஆ அதே வீடி யோவா இல்ல வேறயான்னு தெரில இன்னக்கி எனக்கு ஒரு வீடியோ அனுப்ச்சாங்க அந்த வீடியோல ஒரு நம்பர் இருந்தது ஆனா அன்னக்கி நீங்க சொன்னவர் பேரு முருகன் நெனைக்கிறே நானு ஆ மே ஆ எனக்கு ஞாபகோ இல்ல அன்னக் கி அவங்க அன்னக்கி கால்ஸ் பேச முடியல இன்னக்கி தா நா பேச னே பேஸ்னப்பா அவங்க எதுனாலு நாங்க ஏற்பாடு பண்ணி தர்ரோ
ஏன்னா அவரு ட்ரெயினுக்கு கூட சாப்பாடு கட்டி குடுக்குறாரு
ஆமாங்க அதனால வந்து இது பண்ணி தராது ஆனா ஒரு வீடியோ இன்னைக்கு வந்திருந்தது அந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்டின்னா கோயில் பக்கத்திலயு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு உள்ளங்கா மா பெரிய பில்டிங் இருக்கு உள்ளங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே தங்கறதுக்கு வந்து எருநூத்தி ஐம்பது ரூபா தானம்மா வீடு மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு மூணு நாள்ளு பில்டிங் அப்டியே மேல மேல கட்டியிருக்காங்க அந்த அபார்ட்மெண்ட்ஸ் நாங்க ஷீரடி கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க அப்படிங்கறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட எடத்துல இருந்து நிச்சயமா ஷீரடி வரைக்கி கோயில் வரைக்கி போறதுக்கு இலவச பஸ்ஸே நறைய ய ஷீரடியில விட்ருக்காங்களாமா நீங்க அத வந்து தெரியாம ஏமா தீங்க அதாவது சென்னையில இருந்து ஷீரடி போறதுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இருந்தா போயிட்டு வந்துடலா அப்படிங்கறத அவங்க ஒரு முழு டீட்டெயலா வந்து போட்ருந்தாங்க அப்ப நம்ம கை செலவெல்லா இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சாயிர இருந்தா நம்ம தாராளமா நம்மளே ஏ ஏற்பாடு பண்ணோம்னா கண்டிப்பா ஐயாயிரத்துல ரொம்ப சந்தோஷமா சுற்று வட்டாரத்தோடையே பாத்துட்டு வர முடியு அப்டிங்குற மாதிரி தோணுது அவுங்க சொல்ற அந்த கால்குலேஷன்ஸ் எல்லா பாத்தா
ஓகே இன்னு டீப்பா போய் பாக்கணு ஏன்னா வெறு இப்ப வந்து வெறு ஷீரடி மட்டு கூட்டின்னு போறதுன்னா நறையப் பேர் வந்து ஐயாயிரத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க சனிஷின்ட்னா போறாது கூட்டின்னு போனு
நிச்சயமா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நா லு கோயில் வந்து இருந்தது சனி சிக்மாஃபோர் ஒன்னு எல்லோரா கேவ்ஸ் இருக்கு
ஆ ஆமா இருக்கு
ஆ அது ஒண்ணு வரலாற்று இதானது அது ஒண்ணு கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புற வந்து பாத்தீங்கன்னா ம்
அஞ்சு அஞ்சு அஞ்சு முகம் விநாயகர் பஞ்சமுக விநாயகர் இருக்காரு
ஓ
எங்கள கூட்டின்னு போனவுங்க கூட்டின்னு போனாங்க அந்த மாரி
ஓ
எங்களுக்கு அவரே ரூம்லா புக் பண்ணி குடுத்துட்டாரு மூணு பேருக்கு ஒரு ரூமு நாங்க அஞ்சு பேரு இருந்தோ ஆமா நாங்க செவன்டீன் செவன்டீனு எயிட்டீன்லயோ நாங்க போனோ நானு எ பொண்ணு எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து போயிட்டு வந்தோ அப்பவே போஃர் ஃபை தா வித் அகாமன்டேஷன் வித் வித்து ஃபுட்
ஓ அப்ப நீங்க ஆல்ரெடி ஷீரடி போயிருக்
ஒரே ஒரு தடவ ஃபர்ஸ்ட் டைம் தான போனே நவராத்திரி முடிச்சுட்டு அன்னைக்கு விஜயதசமி எங்க ஃபாதரோட சர்மனி அதனால நாங்க அம்மா வர முடி மல அதனால அன்னைக்கு நாங்க களம்பு படிமா எடுத் து என்னோட டாட்டர தனியா விட்டுட்டும் போ முடியாது என்னால அதனால அவளையு கூப்ட்டுன்ட்டு போனே அப்ப அந்த டோன்ல இருந்து தா எங்களுக் ஒரு பஸ்ல கூட்டிட்டு போனாரு அந்த பஸ்ஸுக்கு ஜார்ஜ் எதுவு எங்க கிட்ட அவரு வாங்கல ஏன்னா நாங்க ட்ரெயின்ல தா மீட் பண்ணினோ அவர அவரு எங்க ஊரு தா அப்படின்றது னால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாரு
பரவால்ல கடவுள் யாராவது ஒருத்தர அனுப்ச்சிருக்காருன்னு தா தோணு
டின்டுதா நா அத்ல எறங்கனேனே ஏ முன்ன பின்ன தெரியாத ஒரு லேடி கூட போற பாபா எனக்கு பயமா இருக்கு எனக்கு இப்ப லாங்குவேஜ் ப்ராப் ல்ல நா பேசுவே ஆனாக்கா தெரியாத ஊருக்கு போகுபோது எனக்கு யாராவது ஒரு கைட் னஸ் வேண்டொ அப்டின்னு சொல்லி வேண்டின்டே அதுக்கு தகுந்த மாரியே ஏறி ஒன்னவர்லயே எனக்கு ஆள் காமிச்சுட்டாரு
அதுனாலதா நா வந்து ரெண்டு டைம் மட்டு போனாங்க ஓ ஆனா சாப்பாடு வந்து ஒன்னா பிரச்சன இல்லேங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க நாங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா அங்க தங்கிருந்தோ ஆஹ் தங்கி இருந்தப்ப நானு என்னுடைய மகனு என்ன பண்ணுவோனா அங்க இருக்குற எல்லா ஏரியாஸு ஒவ்வொ நாளைக்கு ஒவ்வொரு நேரத்திக்கு ஒரு நாள் என்னமோ தா தங்கியிரு இருந்தோ ஒரு ரெண்டு மூணு தடவ கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தோ அப்ப நாங்க என்ன பண்ணுவோனா ஒவ்வொரு ஏரியாவா வந்து பழகனு அப்ப அந்த இடத்துல வந்து பாத்திங்கன்னா எல்லா ஆஹ் விலையிலுமே உணவு இருக்கு அதாவது கம்மியான வெலைல வேனாலு கம்மியான வெல உணவுகளு இருக்கு இல்ல நமக்கு வந்து ஒரு ஆனா அந்த அந்த எந்த ஏரியால என்ன இருக்கு அப்டிங்கிறத வந் து நம்ம தெரிஞ்சி வச்சிக்கிறது வந்து நல்லதா இருந்ததுங்க இன்னொன்னு வந்து பாத்திங்கன்னா நம்மள கூப்பிட்டு போயி அஹ் பாபா தடங்கள் வச்சி ஃபோட்டோ எடுத்து தராங்க
ஆஹா
அஹ் அதுக்கு வந்து நூறுவா நூத்தம்பது ருவா ஐம்பது ருவா அப்டி வந்து சார்ஜ் பண்றாங்க என்னனா நம்ம பாபா மந்திருக்குள்ள மந்திருக்குள்ளே எல்லா கூட்டிட்டு போ மாட் டாங்க அந்த மாரி செட்டிங்ஸ் இப்ப கடலுக்குள்ள நின்னு ஃபோட்டோ எடுக்கற மாரி இங்க வந்து பாபா பாதத்த நம்ம ரெண்டு பேரு தொட்டு கும்பற மாதிரி அல்லது பாபா கிட்ட நின்னு வேண்ட்ற மாதிரி அல்லது பாபா அவர் மேல நம்ம தல வச்சி படுத்திருக்கற மாரி சாஞ்சிருக்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி அவுங்க நெறைய கிளிப்பிங்ஸ் காமிக்கிறாங்க அதுல நமக்கு என்ன வேணுமோ அவுங்க நம்ம ஃபோட்டோ எடுத்து அத கம்ப்யூட்டர்ல வந்து இது பண்ணி தராங்க அப்ப அந்த மாரி ஒவ்வொரு ஏரியாவா பாக்கும்போது நமக்கு மொழி தெரியாது நம்ம கொஞ்சோ பயந்த மாதிரி பேசறோ அப்டின்னா அவன் வெல வந்து ரொம்ப அங்க என்ன பொருள் வாங்னாலுமே வெல வச்சி ஏ திருவாங்க ஆனா அதுவே நமக் கொஞ்சோ நம்ம இல்ல நம்ம கொஞ்சோ ஸ்ட்ராங்கா பேசுறோ நீங்க வெல அதிகமா சொல்றீங்க அப்டிங்கறத நம்ம அடிச்சி பேசனோ அப்டின்னா அங்க வந்து நெறைய ஹோல்சேல் கடைகள் வந்து
உம் உம் நானே பேடா வாங்கி குடுக்கணும்ப்பா தூத் பேடா வாங்கி குடுக்கணு அந்த டைமே வேண் டிட்ட ஆனா வெளில வந்து கடையில வாங்கிட்டு திருப்பியு போக முடில ஏன்னா நாங்க இந் இந்த குரூப் ஓட போனதுனால அவரு பண்டரிபுரோ வரைக்கு எங்கள கூட்டினு போனாரு அதனால எங்ளுக்கு ம் உடனே உடனே அவுங்க சொல்ற டைமுக்கு நம்ப கெளம்பி ஆகணு கெளம்பலனா திட்டுவாங்க அதனாலயே நாங்க வந்து உடனே உடனே நாங்க கெளம்பிட்டோ தொண்டரிபுரோ வந்து தொண்டரிபுரோ முடிச்சுட்டு அங்கிருந்து அஹ் இதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க உம் இது அலகாபாத் அலகா மழை பேய இல்ல ம் பெட்ஷீட்டுக்கெல்லா பேர் போன ஷோலாப்பூர் ஷோலாப்பூர் ஸ்டேஷன் வந் து எங்கள விட்டுட்டாங்க எங்களுக்கு வந்து சாயந்திர நாலு மணிக்கு தா ட்ரெயின்னு நாங்க ஒரு மணிக்கே வந்துட்டோ அங்க
ஆ
அப்ப நானு என்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணோ எ பொண்ணு அங்கேயே என்னோட இன்னு கூட்டிங் போனா பாரு அவ கூட உக்காத்தி வச்சிட்டு நான் அவளு ஒரு ஆட்டோ புடிச்சுட்டு போயி பேகு பர்ஸ்